வணக்கம் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க சொல்லுங்
நா நல்லா இருக்கே நீங்க என்ன சாப்ட்டீங்ளா காலைல
ஆ சாப்ட்டாச்சு
அப்டிங்ளா என்னா டிஃபனா இல்லன்னா ரைஸ் அந்த மாரி எதாது சாப்டீங்ளா
இல்ல பழைய சோறு
சூப்பர் சூப்பர் சூப்பர் நல்ல இதுதா நா கூட எப்பயுமே வந்து இந்த கேழ்வரகு கூழ் சாப்ட்டு தா வருவே இன்னிக்கு அது சாப்பிட்ல சாப்பாடு சாதந்தா சாப்ட்டு வந்த நல்ல விஷயந்தா பழைய கஞ்சி எல்லா சாப்டுறதுலா கொடலுக்கு நல்லது மோஸ்ட்லி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்ட மாட்டீங்ளா
ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்புடுவே ஆனா இப்போ அவாய்ட் பண்ணிட்டு இருக்க
ஓகே ஓகே நல்லதுதா என்னைக்காச்சு ஒரு நாள் எடுத்துக்கலா பட் ஆனா ரெகுலரா எடுத்துக்க முடியாது கரெக்டுங்ளா
ஆமா அதுல எண்ண ஜாஸ்தியா இருக்கு அதனால அது ஒடம்புக்கு ஒத்துக்காது சோ அதனால கொஞ்ச கொஞ்சமா மாத்திக்
ம் ஓகே ஓகே ஆனா அத ரெகுலரா எடுத்தானா கன்ஃபாமா ஹெல்த்து ஸ்பாயில் ஆயிடு கரெக்டுங்ளா
ஆமா அது வந்து ஆ மறைமுகமா நெறைய பாதிப்பு வரு ஒடம்புக்கு நமக்கே தெரியாது வயசு ஆக ஆக அது இதுவாகு
ஓகே ஓகே ஓகே அப்றோ சொல்லுங்க உங்களோட ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்லுங்க இல்லன்னா உங்கள டூர் போனது எதாச்சு சொல்லுங்க
டூர் போனதுன்னா ஒரு வாட்டி தெ ஃப்ரெண்ட்ஸ் அ நண்பர்களோட டூர் போயிருக்க ரொம்ப வருஷ முன்னாடி அந்த டூர்தா ரொம்ப நல்ல டூர் நா போனதுலயே ஏனா அப்போதா நண்பர்கள் எல்லாருக்குமே கல்யாணோ ஆகாம இருந்தது
ஓ இப்ப புரியுது எதுக்கு நல்ல எதுக் கு நல்ல டூரு அப்டின்னு சொன்னிங்கன்றது இப்பதா எனக்கு புரியுது
இல்ல தெ திருமண ஆகாதனால அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க
கரெக் கரெக் கரெக்ட் அது எப்டி சொல்றதுன்னா நம்பளுக்கு இப்ப நானுமே பாத்தீங்கன்னா நாந்தா ஃபஸ்ட் இந்த புரோக்ரோமே ஆர்க்னைஸ் பண்ணுவே உங்கள மாரிதா நாங்களு வருஷத்துக்கு ஒரு டூரோ இல்ல எங்கயாவது கண்டிப்பா போய்டுனு சொல்ட்டு ஆர்கனைஸ் ஆர்கனைசரே நாந்தா இப்போ வந்து என்னாலயே வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால அந்த டூருக்கு நா போவாம மத்தவங்க போற மாரி இருக்குது எனக்கு போட்டோஸ் போடுவாக அதெல்லா நாந்தா ஃபஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுவே இங்க வந்துருங்க அங்க வந்துருங்க போட்டோஸ் எடுத்து போட்றது குரூப்ல போறது இந்த மாரி ஒர்க் எல்லா பண்ணி இந்த பசங்க ஆப்டர் மேரேஜ் கொழந்தைங்களுக்கு அப்புறமு சில விஷயத்த கரெக்டானா எனக்கு ப்ல ஃபிக்ஸட் டெட் போகவே முடியல இந்த டேட்ல இந் எங்க ஃபேமிலி ஃப்ங்ஷன் எதாவது ஒன்னு வந்துரு அவுங்க ஃபெ ஒய்ஃப்போட ஃபேமிலி ஃபங்ஷ்ன் எதா வந்துருது அது கண்டிப்பா போற மாரி ஆயிடுது அந்த டைம்ல ட்ரெயின் புக் பண்ணா உமா வேண்டான்டா இந்த டேட்ல எதோ ஃப்ங்ஷன் இருக்குடே இங்கே இரு ரிலேட்டியு சைடில்லே போய்தா ஆவனு அந்த மார்லா நெறைய பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட போறதா அவாய்ட் பண்றதா இருக்கு பேட் சிச்சுவேஷன்தா ம்
கல்லாணோ ஆயிடுச்சுன்னா வேலைக்கு லீவ் கெடைக்காது
கண்டிப்பா இப்பலா வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ஜுமே நம்போ பாருங்கள ஸ்கூல் படிக்க சொல்ல எப்படா நம்ப காலேஜ் போவோன் ஆரம்பிச்சோ காலேஜிக்கு போனதுக்கப்றமா ச்சே ஸ்கூலே நல்லா இருந்ததுன்னு தோணுது காலேஜ் படிக்க சொல்ல எப்படா நம்ம இந்த வேலைக்குல்லா போவோன்னுது இப்ப வேலைக்கு போகும் ச்சே காலேஜே படிச்சர்லான் தோணுது மேரேஜு அதே மாரிதா மேரேஜ் எப்போ பண்ணுன் தோணு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ச்சே பேச்சுலரா இருந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலானு தோணுது இந்த மார்லா நீங்க எதா ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்ல இது இல்லல இது எனக் கு நானு எனக்கு நடந்த விஷயத்த நா சொல்றே பட் உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ்லா வந்துருக்கா ஆ ஆ அ இதுதா நடக்குதுல்ல சேரி சேரி ஓகே ஓகே அதே மாரியே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டேஸ் படிக்க சொல்ல எப்ப அந்த மீச தாடி நம்ப பெரிய ஆளா ஆவனு அப்டின்ற மாரி ஒரு பயங்கர ஆர்வமாருக்கு அ சில பேர்லா பாத்தீங்கன்னா அந்த தாடி வளர்த் து நெறைய ட்ரை பண்ணுவோ ஆ பெரியவங்களா ஆகறதுக்காக நல்லா வெயிட் போடனுன் நெனைப்போ இப்பல்லா பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டா யங்கா ஆவ்றதுக்கு என்ன வழியோ அத தேடி போறதா இருக்கோ
ஆமா ஒரு வயசுக்கு மேல அப்டிதா
ஆமா கரெக்ட்டு சொல்லுங்க அப்றோ உங் நீங்க உங்களுக்கு விஷயத்த எதாவது இருந்த சொல்லுங்க எந்த டிஷ் ரொம்ப புடிக்கு
எனக்கு புடுச்சது வந்து சாம்பார் சாதோந்தா
அது இப்டினு வெளிய நம்ப சொன்னா எல்லாரு கிண் டல் தா பண்ணுவாங்க
இல்ல பிரியாணி வந்து நெறையா சாப்ட்ருக்கே
செரி ஆ
பே அது வந்து அழுத்தே போய்டுச்சு அதுனால பேஷிக்கா எனக்கு சாம்பார் சாதோ ரொம்ப பிடிக்கு அதுனா நல்லா குவ நெறையாவே சாப்டுவே சோ சாம்பார்
ட்ல எதாச்சு என்ன சாப்பாடு இன்னக்கி செய்றது அப்டின்னு கேப்பாங்க சாம்பாருனுவே ஒனக்கு இது தவர வேற எதாது கொழம்பு தெரியாதா அப்டினுவாங்க அது அது கம்ஃபர்டபுளா ஆய்டுச்சுல்ல சைல்ட்ஹுட்ஸ்லருந்து நம்மளு அந்த புட்ட சாப்ட்டு சாப்ட்டு எப்பையுமே ஆ எப்பவுமே வீட்டுல என்னம்மா சாம்பார் சாம்பார் சாம்பாருக்கு நம்மளுக்கு எந்த சைடிஸ் வெச்சாலுமே ஓகேன்ற மாரி ஆயிடு ஆ சிக்கன் இது பண்ணிருக்காங்களா இல்ல முட் முட்ட செஞ்சது முட்ட அது ஈஸியான டிஷு ஆ அது ஈஸியான ஒரு ஃபுட்டுதா அது எப்பையுமே செய்யலா சொல்ற மாரி நீங்க சமைப்
ம் எனக்கு சமைக்க தெரியாது அதிகபட்சமா வெந்நீர் வப்பே
ஓ ஓ வெந்நீரு நீங்க பரவால்ல என்ன வுட நீங்க நெறையா கத் த்துட்ருக்கீங்க
அவ்ளோ தா வரு அதுக்கு மேலயே அதுக்கு மேல பண்ணுவே பண்ணா வச்சுக்கோங்க எதனாவது அதுல எதனா பஞ்சாயத்து ஆயிடு அதுக்கப்பறோ மனுசங்க சாப்புட்ற மாரி இருக்காது
ஓகே ஓகே ஓகே ஓகே நா எனக்கு வந்து அந்த கிச்சன் சைடு போற்துன்னா கை கழுவுறதுக்கு தண்ணி குடிக்க மட்டு தா போவே அப்றோ வந்து ஒரு ஓட்டி நா ஒரு கம்ப் இதுவுல அது பேரன்ன கரண்ட்ல இப்ப நா அதுல ஒர்க் பண்ணே அப்போ காலேஜு முடிச்ச புதுசுல டாமினோஸ் அந்த மாரி சில கம்பெனிஸ்லா இருக்குல அந்த மாரி எடலா பீஸா அந்த மாரி
ம்
அப்டி ஒர்க் பண்ண சொல்ல எனக்கு வந்து இந்த கார்லிக் ப்ரெட்டு செஞ்சு டேஸ்ட்டு பாத்துட்டே அது ஈசியா தா இருக்கு அப்டின் சொல்ட்டு வீட்ல எல்லாருக்கு ட்ரைப் பண்ணலான் சொல்ட்டு பண்ணி குடுத்தா பயங்கரமா கிண்டல் பண்ட்டாங்க அந்தளவுக்கு வொஸ்ட்டா பண்ணிட்டே
ஓ ஓகே ஓகே நானு அங்க வேல பாத்துருக்கே
அப்டிங்களா எல்லாரு ஒரு ஒரு பீரியட்ல அப்டி இப்டினு டிராவல் பண்ணுங்க இப்ப பதினேரு எ ரெசியூம்ல பாத்தீங்ன்னா என்னதா இருக்குதுன்ற மாரி நம்மளுக்கு தெரியாது அந்த மாரி ஜாப்ஸ் தா பண்ணிருப்போ நம்ப ம் ம் ம் ஓகே அதுவு நெறையா எக்ஸ்பீரியன்ஸ்தா ம் எல்லா ஒண்ணொன்னு இப்ப என்னன்னா நம்போ வந்து ஏஜ்ஜாக பக்குவப்படுத்தியாச்சு இனிமேல் நம்மள ஒருத்தே ஏமாத்த முடியாதுன்ற அளவுக்குதா நம்ப இப்ப வந்துருக்கோ அவ்ளோதா
ஆமா ஒண்ணு ஒன்னா கத்துக்கிட்டே வந்துட்ருக்கோ இப்ப கத்துக்கிட்டீங்ளா சமைக்க
சமைக்க மட்டு கத்துக்கல பாஸ்
ம் மிச்சதெல்லா கத்துக்கிட்டீங்ளா
வேலய பொறுத்த வரைக்கு இப்போ ஒருத்தங்க வேலையிலயு இல்ல ம ஏதோ ஒரு ஃபீல்டுலயோ ஏதோ ஒருத்தோங்க நம்மள ஏமாத்துறாங்ளோ இப்ப எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங்னே வெச்சுங்ளே
ம்
பேங்கிங் சை அந்த மாரி வெச்சுங்களே அவுங்க இப்ப ஃபர்ஸ்டெல்லா வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேர் ஓ டி பி சொல்லி இத மாரி பண்ணிடுவாங்க இப்ப அதுலயே என்னென்ன ஸ்கேம் வந் பண்றாங்க என்ன பண்றாங்க நம்ம ஃபோன்ல எந்த எந்த இது யூஸ் பண்ணலா எது யூஸ் பண்ண கூடாது இந்த மாரி ஒரு ஃபேசிக்கு அப்றோ ஒரு ஒர்க்கர்ஸ் எப்டி வேல செய்வாங்க இவே செய்வானா செய்ய மாட்டானா இவே பொய் சொல்றானா இல்லன்னா உண்மைய சொல்றானா இந்த மாரி விஷியத்த பொதுவான விஷியத்தெல்லா கத்துட்டு வரோ அவ்ளோ தா
ஆமா அதெல்லா நம்ம அன்றாட லைஃப்ல அப்டியே தேவப்படு அதெல்லா தெரிஞ்சு வெச்சுக்கணு ஒரு எடத்துல மெ மெக்கானிகிட்ட போய்ட்டு வண்டி ரிப்பேர்க்கு குடுக்குறேன்னா பெரிய வேலப்பா ஐயாயிரோ ஆவு பத்தாயிரோ ஆவுனுவா அது நமக்கு தெரிஞ்சதுன்னா அது அவ்ளோ ஒர்த்தான வேலயே கெடையாது இதுக்கு இவ்ளோ தா அப்டின்னு சொல்லி பேச முடியு
து நா நானு அது ஒரு சில டைம்ல வந்து நெறைய ஏமாந்துருக்கே என்னன்னு பாத்தன்னா ஒரு பொருள குடுத்துட்டு இத கொஞ்சோ ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போய்டுவோ தயசு செஞ் அந்த மாரி மட்டு நம்ம பண்ணவே கூடதுன்றது தெரிஞ்சிக்கிட்ட
ஆமா
ஆ அது அந்த பொருள் காசு அந்த ஒர்க்க அது சின்ன ஒரு பொருளா கூட இருக்கலா ஆனா நம்மள வந்து இது போய்டுச்சு அது போய்டுச்சு அப்டின்னு சொல்லி அந்த மாரி நம்புற ஆளுங்களே வந்து எக்ஸ்டாக்குதா காசு கேட்டு வாங்குறாங்க
ஆமா நம்பிக்கிய வெச்சுதா அவிங்க சம்பாதிப்பாங்க நம்மள ஃபர்ஸ்ட் நம்ப வெச்சுட்டு அதுக்கப்றோ
ம் எல்லாரு வந்து ஒரு வேலய டப்பு டப்புன்னு முச்சுட்டு போயிர்ணுனு பாக்குறாங்களே தவிர அது டெடிக்கேட்டடா பர்ஃபெக்டா பண்ணணுலா எதிர்பாக்கல இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா நா என்னோட வீடு தா மேலே கட்டிட்ருக்க நேத்து வந்து நா வீட் ல்ல வந்து அத நா என்னால பாக்க முட்ல அத பீம் போட் அந்த எடத்துல பிள்ளர் நா அங்கே இல்லாததுனால வேலையை சீக்கிரோ முடியும்ன்னு சொன்ன அந்த அந்த பில்லர கூட வேற ஒரு அப்டியே ஏடா கூடமா அப்டி பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிருக்காங்க அது மு அது முடிச்சுட்டோன்ற கணக்குத்து ஆ அது பில்லர்ல வேல பாத்துட்டு போயிட்டானுங்க வேற எதுல பண்ணா கூட பரவாயில்ல
ம் மத்தது எது பண்ணாலு ஆல்ட்ரேஷன் பண்லா பில்லர்ல போயிட்டு இந்த மாரி தப்பா பண்ணிட்டாங்கன்னா பிர ச்சன
அது என்ன ஒரு இஷ்யூனா தெரிஞ்சவங்க கிட்ட அந்த ஜாப்பு ஜாப் கூட பேச முட்ல சில விஷயத்த ஆ இது அதுன்ற நம்மளால ஃபோர்சா பேச முட்ல இவங்க தப்பா நெனச்சு ப்பாங்களோ இல்ல அவங்க வந்து நம்மள வந்து ரொம்ப வேல வாங்குறாங்ளோ அந்த மாரிலா நம்ம கொஞ்சோ பாத்து பாத்து பண்றதா இருக்கு இதுக்கு தெரியாதவங்களு ஏமாத்துறாங்க தெரிஞ்சவங்கள் கிட்ட இந்த மாரி பிரச்சன
தெரிஞ்சவங்கிட்ட அந்த மாரி பிரச்சன இருக்கு தெரியாதவங்க கிட்ட வேற மாரி பிரச்சன இருக்கு அதுக்கு பெஸ்ட்டு இந்த மாரி கான்ட்ராக்ட் ல்ல யார்கிட்டயாவது குடுத்துட்டு போயிடலா ஸ்கொயர் பிட்டுக்கு இவ்ளோ காசுன்ட்டு நாங்களு வீடு கட்டணு கம்மியா கட்டுறேன்ட்டு சொல் ட்டு ஒரு மேஸ்திரி வந்தாரு பணோலா வாங்குனாரு கம்மியாதா வாங்குனாரு ரொம்ப கம்மியாவு இல்ல ஒரு ஒரு டொண்ட்டி பர்சன்ட் தர்ட்டி பர்சன்ட் கம்மியா இருக்கு கன்சக்சன்ல ஆனா எல்லாத்துலயு சொதப்பலு ஒரு டேல்ஸ்ஸு ஒட்றதுலருந்து ஒரு பட்டி பாக்குறது எல்லாத்துலயு சொதப்பல் வேல அதுக்கப்பறோ மழ பேஞ்சா இப்ப வேற லீக் அடிக்குது அங்க நீங்க இருந்தா தண்ணி ஒழுவுது அந்த மாரிதா வேல பாத்துட்டு போய்ருக்காரு ரெண்டு வருஷோ கூட ஆவல கிராக்கு
வண்டி ஓட்ற வேலேல இருந்து வீடு கட்ற வேலேல இருந்து டைல்ஸ் ஒட்ற வேலேல இருந்து நம்பளே கத்துகிட்டாதா நம்பளய ஏமாத்த முடியாதோன் தோணுது
நா ஆல்ரெடி அ ஆல்ரெடி நெறைய விஷயோ கத்துக்கிட்டே எல்லாமே முடிஞ்சளவுக்கு எதுவா இருந்தாலு என்னாலயு ஓரளவுக்கு எறங்கி பண்ண முடியு அந்த மாரிதா எல்லாத்தையு கத்துக்கிட்டே மொபைல் ரிப்பேரு இந்த வீடு கட்றது பூசு வேல சின் சின்னதா கட்றது எல்லாமே கட்ருவே கலவ எவ் எவ்ளோ கலக்கணுன்ற ஓரளவுக்கு ரேஷியோவு தெரியு பெயிண்டிங் வேல பட் டி பாக்கற வேல எல்லாமே அது அதுக் கிளியரவே தெரியு
சூப்பர் சூப்பர் பரவால்ல அந்த மாரி ஏதாச்சு ஒண்ணு நம்ப கைத்தொழில் ஒண்ணு க கன்ஃபாமா வேணு
ப் கைத்தொழிலுன்காக இல்ல
இல்ல இல்ல கை அது வீட்ல இருக்க ஆமாமா இன்னொருத்தங்க வந்து நம்மள வந்து சீட் பண்ண கூடாது.
ஆமா
ஆ ஆ ஆ சேர் சூப்பர் சூப்பர் நல்ல விஷ்யந்தா
டா வண்டிய ரிப்பேர் பண்ணே நானே எல்லாமே பண்ணிப்பே இன்ஜின் வே வேலயத் தவர எல்லாமே நானே பண்ணிப்பே
பரவால்லயே ஆனா ஃபால்ட்டு நீங்க கண்டுபுடுச்சுடுவீங்க
ஆமா என்னன்னா பஃர்ஸ்ட் டைம் நம்ம கத்துக்கறதுனால பிருச்சு போட்ருவோ வண்டிய எப்டி மா மாட்றதுன்ற ஒரு ஒரு கன்ஃபூசன் வரு இப்போ நார்மலா த ஒரு மெக்கானிக் போனோனா அஞ்சு நிமிஷோ எடுப்பா பத்து நிமிஷோ எடுப்பா பண்ணிருவா இதே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றன்றனால ஒடஞ்சுருமோ இல்ல பாத்து பாத்து பண்ணுவோ அது ஒரு ஒரு மணி நேரோ கிட்ட இழுக்கு அது மட்டுந்தா அதுனால வாரத்துல எப்ப எனக்கு லீவ் கெடைக்கிதோ அப்ப வண்டிய ஓபன் பண்ணிட்டு உக்காந்துருவே உக்காந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்கோ சரி பண்றுவு எப்டியு அஞ்சாயிரோ பத்தாயிரோ அ ஒரு இரண்டாயிரோ மூவாயிரோ கிலோமீட்டர்ல தா அ ஆ ஆயில் மாத்தணு
ம்
ஆ பிரேக் ப எடுத்து வச்சு போட்ணு சோ அந்த மாரி ஏர் ஃபில்டர் மாத்தணு எல்லாமே பாத்தா ஆயில் ஃபில்டர்ல்லா மாத்துது எல்லாத்தயு நானே பண்ணிடுவே
நல்ல விஷ்யோ ஆயில் ஃபில்டர்ல்லா மாத்துரதல்லா மெக்கானிக் பண்லா பண்ணுவாங்க
ஆ இல்ல ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு மாரி இதே டூ வீலர்ல வித்தவுட் கீர்னா கஷ்டோ ஏன்னா ஃபுல்லாவே பிருச்சு பண்ணு கீழ இருக்கு இதே கீர் வண்டினா எல்லாமே ஈஸி தா
அப்டியா பரவால்ல பரவால்ல
நோ எட்டு பத்து பன்னண்டு இந்த டூல் இருந்தாலே போது ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிற்லா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா
சூப்பர் ஓகே ஓகே ஓகே செரி நம்ப அடுத்த கால்ல பேசலாமா
ஆ செர் செர்
ஓகே ஓ அ கழுத்தின் இருக்கு